இப்ப
ஹலோ
ஹலோ
இப்ப கேக்குது
ஹலோ
டு
இப்பதா கேக்குதா அப்பா சாமி
ஆம்மா
எரிச்சலே ஆயிடுச்சுப்பா சத்தியமா சொல்றே ஆமா அந்த இது இதுல ஆட் பட்டா போதுமா
தி இக்வன்ட்டா போது
ஓகே அத மூடு அத ஆட் பண்ட்டு இரு வர லைன்லே இரு
ஆமா இத இத நா இது கேட்டுட்ருந்தேன்ல யா வந்து எல்லாத்தையு அக்னாலஜிமெண்ட் எல்லாமே ஒன்னா குடுத்துட்டேன் சொல்லி
ம் ஆமா
ஆ அதுக் ஏ நீ எந்த பதில்மே சொல்லல
சூரியா அது அப்டே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுன் சொன்னேல்ல
ஓகே ஓகே ஓகே
மேம் எங்களுக்கு சூர்யாவோட ரெஃபரன்ஸே இத பாத்து நீங்க எடிட் பண்ணிக்கோங்கப்பா அப்டின் சொல்லி அனுப்பி உட்டாங்க
ஊ
அதனால அப்டே நாங்க அத கட் பண்ணி பேஸ் பண்ணிட்டோ
சூரியாதா எல்லாத்துக்கு இதா இருக்கா ஆமா அதுக்கப்றோ அந்த சைட்ல குடுத்துருக்கல்ல ஒவ்வொரு இது காலி பேஜு கோ சைட்ல
அப்ஸ்ட்ராக்ட்டு இன்ட்ரடொக்ஷன்
ஆ அப்
அ சொ அ இன் அ இன்டர்லீஃபா சொல்றியா
ஆ அத வந்து என்னா பண்றனா ஆவ் ஃபான் சைஸ் வந்து இருவதுக் வச்சுக்கோ
ஆ இருவதுலதா இருக்கு சூர்யாது பாத்தே இருவதுலதா இருந்ச்சு அதனால நானு இருவதுக்கே மாத்திட்டே
ஒன்னொனுக்கு சூர்யா பேர சொல்றதென்ன இந்தளவ்க் காக்கி வெச்சிருக்கு உங்க மேம் உங்கள
ம் அவன் ப்ராப்பரா பண்ணிருந்தா அதனால அத பாத்து நாங்க அப்டே பண்ணிக்கிட்டோ
அடடடடடடாடா அடடடா இத கேட்டாதா மனசே இதாகுது ஆமா இப்போ வந்து என்ன வெளச்சோ என்னா பண்ணனுனு அதையவே நா மறந்துட்டே எ ஃபோன்ல பத்து பர்சன்டேஜ் தா ச்சார்ஜே இக்கு யூ
ம்
நா ஒண் நெனுச்சா அது ஒண்ணு நடக்குது எ வாழ்க்கைய்ல என்ன பண்றதுன்னே தெரியில அப்புண்ணே ஓப்பண்ணே சத்யா நெக்ஸ்ட் ஒர் சம்பவம் ஆமா வெறு டாக்குமெண்ட்டுனு அனுப்பிருக்கியாம்
ஆமா டாக்குமெண்ட்டுக்கு அனுப்பிர்க்கிறது டிக்ரி ஆஃப் லிட்ரேச்சர்
ஏ அது ஓப்பன் ஆக மாட்டேங்தே
ஏ டவ்ன்லோட் பண்ணா ஓப்பன் ஆகு
டவ்ன்லோட் பண்ட்ட ஆனா அலைமெண்ட் அப்ட்யே தா ருக்கு
இல்லயே இரு
நீங்க அதே டாக்குமெண்ட்டதா அனுப்பிருக்க
இல்லயே எனக்கு இங்க மாறிருச்சே
இல்லியே எனக்கு மாறலயே
ரெண்டாவதா அனுப்புனது தான ஓப்பன் பண்ணிருக்க
ரெண்டாவது அனுப்பிருக்கியா ரெண்டாவதா அனுப்புனது எனக்கு இன்னு வரவே இல்ல
இர இப்ப பார நா இப்போ ஒன்னு இது டேக் பண்ணி ரிவியூ ஆஃப் லிட்ரேச்சர்னு போட்டிருக்கே அத பாரு அதான டவுன்லோட் பண்ணிருக்க
அதா அது மொத்தமா மூணு அனுப்பிருக்க சரியா
அ மூணுல என்னோட டாக்குமெண்ட் ஒன்னு
உன்னோட டாக்குமெண்ட் ஒன்னு ஃப்ரெண்ட் ஷீட் ஒன்னு டாக் குமெண்ட் ஒன்னு சரியா அந்த டாக்குமெண்ட் அதா காட்ல இது ஒரு நிமிஷம் லையன்லயே இரு
ம்
மாறல இரு நானே மாத்துற
நா ஒன்னு சொல்லனு
பேசாம இதுல இருந்து அப்டியே பண்ணிறவா?
புரில இதுல இருந்து எப்டியே பண்ண போற ஹலோ
ம் ரிவியூ ஆஃப் லிட்ரேச்சர் மூணு பேஜ்ஜிதா இருக்கு
போது போது நெறையால்லா வேணா
சேரி ஓகே வெயிட் பண்ணு அது என்னது
தேஜஸ் ஓவர் ஆயிட்டே போகுது
ஒய் கென் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பிரச்சனனு சேரி தீசஸ் ம் எதுக்கப்பறோ வைக்கணு மெட்டீரியல்ஸ் இன் மெத்தட்ஸ்சுக்கு முன்னாடியே வைக்கணு தான
ஆ ஆமா
மொத்தமா எல்லாமே மாத்த னுமா
ஆமா எல்லாமே மாறு அய்யயோ இந்த செல்போன வச்சுக்கிட்டு
அவங்களே ஒன் பாயிண்ட் ஒன் லைன் ஸ்பேசிங் விடலயோ
ஆமா ஒன்லேயே வச்சு போட்டுருக்காங்க
எதுக்கு நேரம் இவ்ளோ வேகமா போகுது
ஆறு நிமிஷமா ஆயிடுச்சு
ஆ
ஆறு நிமிஷம் ஆயிருச்சு
ம் ரொம்ப கம்மியா ரொம்ப எப்டி சொல்றது நேரோ சீக்கிரமா போற மாரி இருக்கு ஆனா நம்ம பேசுறது வந்து என்னுமோ கம்மியா பேசுன மாரிருக்கு
உம் எண்பத்ரெண்டு பக்கோ வந்துருச்சுப்பா இப்பவே
அய்யோ கஷ்டப்பட்டு கம்மி பண்ணே
உங்க மேமு டூல் வச்சுருக்காங்ள லைன்ஸ் பேஸி அதனால தா பிரச்சனையே
அத கம்மி பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக பேஜஸ் கம்மியாயிடு
என்னது
இல்ல அந்த டூ லைன்ஸ் ஸ்பேச கம்மி பண்ணம்னாலே கம்மியாயிரு பேஜஸ்சு
ம் ம்
ஒரு பத்து பேப்பர் ஆச்சு குறையாதா என்ன
பத்து
பத்து பேப்பராச்சு குறையுல்ல கம்மி பண்ணா
ஆமா இதுல கூட இது பண்ணாமேயே வச்சிருக்காங்க
என்னது
இதுலயு அலைன்மெண்ட் மாத்தாம வச்சுருக்காங்ளே